ஹலோ
போ
கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் மிகவும் கேக்குது நீங்க பேசரது கேட்டுட்டேருக்கு எனக்கு கேட்டுட்டே இருக்கணும் சொல்லுங்க
ஆஹ் அதுதாங்க நிச்சயத்துக்கே போக வேண்டாம் நினைச்சேங்க நானு
ச்சத்துக்கு நீங்க போக மாட்டீங்களா
அது வந்துட்டு என்ன சொல்றதுங்க எனக்கு வந்து அப்போ அஹ் கருவி எல்லாம் வந்துட்டு எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்குவாங்கங்க
நம்மளுக்கு அது ஒண்ணும் தெரியாது உங்க என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கே ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு தெரியுமா கருவி உவ
ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு போனங்க நம்மோ நப் பார்த்த உடனே வந்து எனக்கு மயக்கமே வந்துருச்சுங்க எதுவுமே வந்து நம்ம படிச்சதே இல்லங்க நம்ம படிச்சதே ஒண்ணு தெரியாது ஆமா எல்லா வித் வித்தியாச வித்தியாசமா இருக் க்குதுங்க தொ நம்ம தொட்டா விளையாட்றக்குன போய் ஒயர இழுத்து விடலான்ட்டு போனா அதுக்கு ஒன்னு அடிச் அச்சு தூக்கி வீசுல்லங்க அது அடிக்குதுங்க
ஐயோ
எல்லா பக்கமும் அத்தாங்க இருக்குது அப்புறம் அஹ் என்னோட ஆசிரியர் வந்து திட்னாருங்க அவரு இருந்துட்டு ஆமாங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க‌ அப் ப்டின்னாரா சார் தொட்டு பாத் ஆஹ் சார் தொட்டு பாத்தே சார் அப்படின்னா தொடக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையாப் ப்டின்னாங்க அப்புறம் தெரியல சார் அப் அப்டின்னதுக்கு அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு அவர் சிரிச்சோடனே எனக் க்கும் சிரிப் வந்துருச்சு அப்ரோ வந்து செரிமா நீ தொடாத போ பா அது வந்துட்டு இன்னு ஃபுல்லால நம்ம ஒழுங்கா பண்ணி வைக்கல இனிமேதா வேல செஞ்சுட் ட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசினாரு நா நம எல்லா அடக் போவாங்க அடுத்த அடுத்த இதுக்கு போய் அதையு நோண்டி பாக்குறது அப்ரோ ஒயர ஒண்ணு பிச்சு வேற உட்டுட்டு தெரியாம எடுத்தாங்க அது பிஞ்சு போச்சு
பி பிச்சுட்டீங்க போனது இத பிச்சுட்டீங்க
ஆமாங்க அதுக்கப்ரோ அது எப்படி இருந்துச்சோ அப்படியே உள்ள சொ
உங்க உங்க கூட இருக்கிற தோழிகளுக்கெல்லா தெரியுமா எப் படி உபயோகப்படுத்துறது நம்மள விட கொஞ்சோ அறிவாளிங்களா
அதெல்லா என்னன்னு தெரியலங்க அதுதாங்க அந்த தோழிங்க எல்லா வந்துட்டு எ கூட நேத்து இன்னைக்கு வரைக்கு நல்லா பேசனாங்கங்க நா சும்மா இருக்கற இன வா வா வா வாான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனாங்க அப்ரோ ஒரு இ டய்வேலி வந்துதுங்க அந்த இடைேவேலி க்கு நாங்க வந்து ஒரு ரெண்டு பேரு கீழே இருந்துட்டாங்க ஒரு நாங்க ஒரு நாலு பேரு மேல கல்லூரிக்கு போனோ
செரிங்க அவங்க ரெண்டு பேரு எப்டி கல்லூரிக்கு வரா இது பண்ணிட்டு போயிட்டாங்களா
இ இல்ல இல்ல இல்ல அதாவது இடைவேளியில வந்துட்டு மேல எதுக்கு வந்துட்டு கால் வலிக்குதுன்னு அவங்க கீழ உ்காந்துட்டாங்க நாங்க வந்து தண்ணி குடிச்சு ட்டு போலா அப்டின்னு சொல்லிட்டு வந்தோ மேல அப்ரோ வந்து ட்டு அவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க ஃபோன் பாத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க தொலைபேசி பாத்துட்டு உட்காட்டு இருந்தாங்க என்னோட தொலைபேசியில வந்து ட்டு நாங்க வந்து என்ன சொல்றது புகைப்படம் எடுத்து போட்டோ
எங்க எங்க வரல ஓ அதுல ஆ அது எங்கிட்ட இல்ல நீங்க தனி வகையில அனுப்புங்க அதல எல்லா
ஆ அனுப்பறேங்க அதுல போட்டோங்க அதுல போட்டுட்ட இப்போ அந்த பொண்ணுங்களுமே வந்துட்டு அவங்களோட இதுல எடுத்து போட்டாங்க
செரிங்க
அப்பறம் அவங்க எல்லாருமே தனியா வந்துட்டு போயிட்டாங்க என்ன கூப்படவே இல்லிக ங்களா அதாலாம் அவங்ககிட்ட ந பேசவே இல நான விட்டுட்டேன்
எல்லாம் அவங்க அஞ்சு பேர் போயிட்டு இருந்த உங்களுக்கு கூப்பள்ளயா
ஆமாங்க அது வரைக்கும் சும்மா உட்காட்டு இருந்தாங்க தன் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காட்டு இருந்தேங்க என் வா வா பா ஒ அவங்களதோ கூட்டிட்டு போனாங்க ரெண்டு நாள் ஒன்ற நாள் இருந்தாங்க திடீனு அந்த இடைவெளியில என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்பறம் அவங்க பாட்டு போனாங்க நம்ம வந்துட்டு போனா நமக்கு அது அசிங்கமா அதுல்லாம யெனக்கு ஆஹ் ஆமா யெனக்கது புடிக்காதா அப்டியெல்லாம் போனா அதனால நானே வந்துட்டு போகல கம்முனு உக்காந்துட்டேன்
யென்ன பண்ணீங்க தனியா உக்காண்டிருந்தீங்களா
யில்லைங்க யின்னும் ஒரு ரெண்டு பிள்ளைங்க வந் என் கூட யெல்லாரும் பேசுவாங்க நா தான் யாருகிட்டயும் பேசமாட்டேன்
நீங்க யேங்க நீங்க யிப்டிருக்கீங்க பேசுங்க நீங்களும்
ஆமா பேசணுங்க அது வந்துட்டு யென்ன சொல்றதுங்க யெனக்கு உங்க பேரும் தெரிய மாட்டேது ஊரும் தெரிய
நம்ளுக்கு பேரே ஞாபகம் வச்சுக்க முடியரது முதல்ல
அதுதாங்க யில்ல வித்தியாச வித்தியாசம தாருக்குதுங்க அது பசங்களோட பேரெல்லாம் யென்ன யென்ன சொல்றன்னே தெரியலங்க
ருக்கீங்க அப்ப உங்களுக்கு தெரியணும்ல்ல உங்களோட ஆசிரியங்குளய ஒரு யிதுக்கு யெடுத்து
அது யின்னும் யெடுக்கல
ஆஹ்
அஹ் அவரு நான் யென்னங்க சொன்னேன் உங்க கிட்ட அது வந்து யா யாரு வந்துட்டு அஹ் ஐயோ யென்னங்க யிது பேசவும் தெரியலங்க ஆ அது வந்து யின்னும் யெடுக்கலைங் அது யின்னும் யெடுக்கலைங்க அது வந்து கேட்டாங்க கேட்டுட்டு யோசிச்சிட்டுருந்தாங்க அதுக்கப்றம் வுட்டுட்டாங்க அத பத்தி பேசல அத பத்தி பேசர வரைக்கும் நல்லது அது வந்து யின்னொரு புள்ள யிருக்குதுங்க அந்த புள்ள வந்துட்டு யின்னைக்கு வந்து யெங்களோட சேர் வந்து தொலஞ்சு போயிட்டாருங்க அதாவ்து ஆசிரியர் வந்து தொலஞ்சு ஆஹ்
னிட்டு
ஆமாங்க அவர் யெங்க போனாருன்னு தெரிய்ல அவர் வந்து பசங்கள கூட்டிட்டு போயிட்டு டாரு யின்னொரு பெண் ஆசிரியர் வந்து யெங்கள புள்ளைங்கள கூட்டிட்டு வந்தாங்க
சேரிங்க எவ்ளோ ஆசிரியர் உங்களுக்கு மொத்தமா
அ அதெல்லாம் தெரிலெங்க அதெல்லா எங்களுக்கு யா எதுவுமே சொல்லலேங்க எங்கள ஏன் என்னோட என்னோட அறைக்கி வந்துட்டு அஹ் ஆண் ஆஸ் சிரியர் தான் எங்க்ளுக்கு
பு புத்தகம்ளா குடுத்துட்டாங்களா
அதெல்லா குடுக்க மாட் டாங்க அதெல்லா இருக்காதுங்க
புத்துக இல்லாம என்னெங்க படிப் பிங்க
அவ்ங்க சொல்லி குடுக்கும் போது நம்ம அப் டியே வந்து நம்ம புரிஞ்சிக்கரத எழு தி அத பாத்து படிச்சுக்கணும் அப்டி நம்ம இப்ப வந்து அத பத்தி இன்னும் கொஞ்சோ தெரியணும் அப்டின்னா நூலகத்துக்கு போய் உக்காந்து பாத்து எழுதி படிக்கிணும்
ஐயோ என்னங்க இது அப்ப உங்களுக்கு தேர்வுெலாம் வந்து எப்படி எழுதுவீங்க
ஏங்க எனக்கு மட்டும் இல்லெங்க ஊர் ஒலகத்துக்கே இப்புடிதாங்க எல்லா கல்லூரியிலியும் இப்பு
ஐயோ ஐயோ என்ன சொல்றீங்க ஐயயோ
தெரியாத ஆஹ்
கு தெரியாதுங்க எனக்கு இப்பதாங்க தெரியும்
இ இப்டிதான் இருக்கும்
அபோ புத்தகம்ல தரமாட்டாங்ளா அப்ப நம்ம தேர்வுக்கு ஒரு சீட்டு எழுதுவோம்ல அது கூட எழுத முடியாதா
அப்டி நம்ம அப்டியெல்லா எழுத முடியாதுங்க அதாங்க பிரச்சனயே
படிச்தான் ஆவுணுமா
படிச்சிதான் ஆகணும் நமக்கு என்ன கேள்வி வரும் அந்த கேள்வி எப்
எல்லாத்துக்கு ஒரே கேள்விதானே வரும் மாத்தி மத்தில்லா வராதுல
ஆஹ் ஒரே கேள்வி தங்க வரு
ஒரே கேள்வி வந்தா கூட எவ் யாருமே நம்ப்ளுக் காட்டவே மாட்டாங்க நம்ப மூஞ்சிலா பாத்தா
ஆஹ் அதேதாங்க எனக் அது ஏன் ஒன்னோட மொத பெஞ்சில ஒக்கான்றிக்க ரெண்டுங்களும் கொந்து கொஞ்சோ அடங்கி ஒக்காந்துருக்கவங்கங்க அதன் அத நாள் ள நா த அத என்னங்கது அது இது இதுன்னு இன்னிக்கி எதெததோ வந்து எடுத்துட்டே இருந்தாங்க எனக்கு சரியான தூக்கோ நானும் கைய வஸ்ட்டு அவர் பேஸ் பேசிட்டு போறான்னு படுத்துட்டேன் அப்புறம் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாங்க ஆஹ் சொல்லுங்க ங்க அப்படின்னப்புறம் ஒரு கே அது வந்துட்டு ஒரு அஹ் என்னங்க சொல்றது ஒரு இயந்திரம் அந்த இயந்திரத்தை வந்துட்டு எ எப்படி வந்து உபயோகப்படுத்தணும்ன்னனு என்கிட்ட கேட்டாங்க நான் இருந்து நான் சொன்னன் எனக்கு தெரியாதுங்க ஆஹ் அப்படின்னா இப்பதானுங்க சொன்னாங்க எனக்கு புரியல
நீ கவனிக்கிறீன்னா நீ மட்டும் கவனி இது பண்ணி என்ன ஏமா தூக்கத்துல இருந்து தொலை பண்றேன்னு கேளுங்க
சொன்னன்லலைங்க அந்த தோழர் வந்துட்டு அந்த இந்த இயந்திரத்தை தான் வந்துட்டு பண்றாங்க அதாவது வந்துட்டு என்ன சொ உபயோகப்படுத்துறாங்க வேலையில
ஆஹ்
ஆஹ் அவங்க சொன்னாங்க நமக்கு அவல புரிஞ்சுிக்கிற அளவுக்கெல்லாம் அறிவில்ல
நம்மளுக்கு நம்மளோட பள்ளியில் இருக்கிற ரமே ஒழுக்குமா எதுவு பண்ண தெரியாது
அதுதா அவரு வந்து ஒரு டைம் சொன்னாருங்க நா திரும்ப கேட்ட என்ன புரியலன்ட்டு ஒரு டைமுக்கு மோலா சொல்ல முடியு முடியாது அப்படின்ட்டாங்க சரி சொல்லாதீங்க அவரு வந்துட்டு அவரே பேசனாருங்க அந்த அளவுக்கு பேசல சும்மா வந்து என்ன என்னன்னா என் என்னன்ன மட்டு அலைபேசியில பேசல குறுஞ்செய்தில பேசனாங்க ஆஹ அது வேலைல ஃபோன் எடுக் க்க கூடாது போல இப்ப ஆமா ஃபோன் வெளியே வச்சுட்டு போயிடணு போல என்னமோங்க அவரு பேசினா பேசிட்டு பேசாட்டு போறாரு விடுங்க
என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க நீங்க பாட்ட எல்லா வைப்பீங்களே பாட்ட எல்லா ஏன் வைக்க மாட்டேறீங்க
பாட்டு அதே டெலி இது அழிஞ்சு போச்சுங்க அதுக்கப்ரோ என்ன வைக்கிறதுன்னு தெரியலங்க
சேரி சேரி
உம்
நீங்க இனி ஒரு இடத்துக்கு போவீங்களா அது எப்ப போவீங் எத்தனை மணிக்கு போவீங்க
நாளைக்குங்களா
இல்லங்க இன்னைக்கு ஒரு
போக மாட்டேங்க வந்து இன்னைக்கு வந்துட்டு விடுமுறைங்க
அவங்க விடுமுறையா இல்ல நீங்க விடுமுறையா
எப்பவுமே வந்து சனி எப்பவுமே வந்துட்டு ரெண்டு நாளைக்கு விடுமுறைங்க
சேர்
இன்னைக்கு நாளைக்கு விடுமுறைதா அது வந்துட்டு என்ன சொல்றதுங்க அது குள்ள அது புள்ளைங்க வந்துட்டு படிக்கணு நாங்க வரோ அப்படின் சொல்லிச்சுங்க
உம் நீங்க அதெல்லாம் வேண்டாம் வீட்டுல உட்காருங்கடி
சொல்ற வேண்டாம் என்னாலும் வர முடியாது எனக்கு நான் வந்து எனக்கு வேலை இருக்குது போ நான் வரமாட்டேன்றறேன் அவங்க வெக்கிலா வெ கிலா வெங்கிலா வந்து படிக்கவும் செய்யாதுங்க லூசுங்களாட்ட பேசிட்டே உக்காந்துக்கோங்க ஊர் நாயம் உலக நாயம்ட்ட பேசிட்டே இருந்துக்குங்க
எத்தனாவது குழந்தைங்க
அதுங்க வந்துட்டு என்ன சொல்றது இருக்காங்கங்க ரெண்டாவது மூணாவது
இருங்க கூப்பிடறேன்
ஆஹ்